ஆ
நல்லா இருக்கீங்ளாங்க
அ நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க எங்க ஃபோனே பண்றதுல்லங்க
ரொம்ப பிஸிங்க
சேரி சேரிங்க நானு இப்பதா ஆ மதிய வீட்டு வேல முடுஞ்சுதுங்க நைட்டுக்கு டிஃபன் செய்யணு ஆ தோச இப்பதா முன்னையெல்லா அந்த காலத்துலேல்லா மூண்நேர சாப்பாடு சாப்ட்டாங்க அப்ப எல்லா கூட எதுவு ஆகல இப்ப எல்லா பாத்தீங்கன்னா குக்கர்ல சாப்பாடு வக்கிறதுனாலயே நெறைய பேர்த்துக்கு சுகரு முன்னயெல்லா பாத்தீங்கன்னா எப்பயோ யாருக்கோ ஒருத்தருக்குதா அந்த காலத்துலேல்லா சுகர்லா வந்து ஆ அந்த நோய்க்கெல்லா தனியா பேரே வச்சிருந்தாங்க பணக்கார நோய் அப்டின்னு சொல்லிட்டு இப்ப எல்லா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருவது வயசு முப்பது வயசு இவுங்களுக்கு எல்லாத்துக்குமே சுகர் வருது அதனால ம க்கள்ல்லா பாரம்பரிய உணவுக்கே திரும்பி ரிட்டன் போறாங்க பாத்துருக்கீங்களா
ஆமாங்க நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட்டு தா அப்போ அதாவது நம்ம சின்ன வயசா இருக்கும் போது சுகருங்கிறது அவுங்களுக்கு சுகராமா அப்டின்னு சொல்லுவாங்க அது பணக்காரங்களுக்கு தா வரு ஏன்னா அவுங்களுக்கு உடல் உழைப்பு இல்லாத அவங்கள குக்கரு அந்த மாரி உடல் உழை ப்பே இருக்காது பணக்காரங்க எல்லாத்துக்கு ஆளு வச்சிருப்பாங்க அந்த மாரி இருந்தங்காட்டி ஏதோ ஒரு ரொம்ப பணக்கார சுகருங்கறதே நம்ம நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்ருக்க மாட்டோ அப்டிதா இருந்துச்சு யாரோ ஒருத்தருக்கு இப்ப கொஞ்ச பத்து வருஷமா தாங்க ரொம்ப சுகரே அதிகமானது இந்த குக்கர் எப்ப வந்துது கேஸ் ஸு இந்த மாரி அதாது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு வந்து எப்போ வந்துச்சோ அப்பேர்ந்து தாங்க நெறைய புதுசு புதுசா நோய் சுகரு கொலஸ்ட்ராலு ஹார்ட் ப்ராப்ளமு இந்த மாரி வயித்து பிரச்சன கேன்சரு இது எல்லாமே உணவு தாங்க நமக்கு ஒடம்புக்கு தேவையானது நம்ம எவ்வளோதா பணம் சம்பாரிச்சாலு அதெல்லா மத்த அடுத்ததுதா ஃபஸ்ட் நம்ம ஒடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணு அது ஹெல்தி ஃபுட்டு தா சாப்டணு அந்த காலத்துலே நீங்க சொன்ன மாரி பாரம்பரிய உணவு நெல்லு நெல்லெல்லா அதிகமா சாப்ட மாட்டாங்க எப் பாது ஒரு நாளைத்தா நெல்லு நெல் சோறு சாப்டுவாங்க சாமை அரிசி முக்கியமா இந்த ராகி ராகி கம்பு சோளோ தென குதிரவாளி இந்த மாரி அரிசி தா நெறைய சமைச்சு சாப்டுவாங்க அப்புற வெள்ள சக்கர சாப்ட மாட்டாங்க கரும்பு சக்கர தா சாப்டுவாங்க அப்புற அது பாலு தயிருல்லா மாடு எரும பாலு தயிரு அதெல்லா சாப்டுவாங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க அது மட்டு இல்லாம அவுங்க எல்லா உடல் உழைப்பு ஜாஸ்தி தாங்க ஆட்டுக்கல்லு அம்மிக்கல்லு எல்லாமே அதுதா எக்ஸசைஸ் மாரிதா எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப நம்ம எல்லாமே சுவிட்சு தட்டுனா மிக்சி கிரைண்டரு எல்லாமே வாஷிங் மிஷினு இதெல்லா வந்துச்சு சாப்பாடு நம்மளுக்கு ஜீரணமாகறதே இல்ல இந்த அரிச குக்கர்ல வச்சு கஞ்சி வடிக்காம சாப் பறனால அது ஒயிட் ரைஸ் செய்த புலாவ் ஒயிட் சுகரு இதுனால புதுசு புதுசா நோய் ஒவ்வொன்னா வந்துட்ருக்குங்க ஏங்க
ஆமாங்க அந்தக் காலத்துல நீங்க சொல்ற மாதிரி அது உண்மை தாங்க அந்தக் காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா வேலையுமே உடல் உழைப்பு தா இன்னொன்னு பாத்தீங்கன்னா அரிசி வந்து அடுப்புல அடுப்புல சமைச்சாங்க அடுப்புல சமைச்சு ஆ வடிச்சு சாப்ட்டாங்க அது ஒரு பெனிஃபிட் அவுங்களுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி அரிசி சாதன்றது அந்த காலத்துல ரொம்ப கம்மிதா ஆ சோளோ கம்பு இந்த மாரிதா அவுங்க சாப்பாடே அரிசி அந்த காலத்துல வந்து அரிசி சாதம்ன்றது ஒரு பெரிய ம் எப்டி சொல்றது பெரிய பணக்கார வீட்டு சாப்பாடு மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்கதா அரிசி சாப்பாடே சாப்ட்டாங்க கம்பு சோளோ எல்லா சாப்ட்டா அ ஆ அப்டி அந்த சிறு சிறுதானியங்கள் எல்லா சாப்டதுனாலதா அவுங்க எல்லா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நூறு வயசு வரைக்கு இருந்தாங்க அவ்ளோ ஆரோ உடல் உழைப்பு அதே மாரி அந்த காலத்துல கரண்ட் இல்லாதனால காலையில நேரமா எழுந்திரிப்பாங்க நேரமா எழுந்திரிச்சு வீட்டு வேலயெல்லா செஞ்சுட்டு காட்லயு வேல செஞ்சுட்டு ஈவினிங் பத் திங்கனா அதே மாரி அந்த காலத்துல லைட் வெளிச்சோ இல்லன்றதுனால ஆர்ற ஆர்ற ஏழு மணி க்குல்லா சாப்ட்டு படுத்துருவாங்க அ கரெக்ட் அது பாத்தீங்ன்னா அவுங்க ஒடம்புக்கு ஆரோக்யோ அவுங்க தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாம பண்ணாங்களோ அது வந்து அவுங்களுக்கு க சீக்ரோ எந்திரிக்கிறது ஒடம்புக்கு நல்லது சீக்ரோ தூங்குறது ஒடம்புக்கு நல்லது ஆ எந்த வசதியு இல்லாதப்ப அவுங்க கரெக்ட்டா ஃபாலோ ம் அ கரெக்டா இருந்துது இயற்கைக்கு ம் இயற்கைக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்தாங்க அவுங்களோட நடைமுறை வாழ் கை எல்லாமே இருந்துது அதுனால அவுங்களுக்கு அவுங் ஒடம்பு அந்த காலத்துல இருந்தவங்க எல்லா நூறு வயசு வரைக்கு இருந்தாங்க இப்ப எல்லா பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாரி சுச்ச தட்டுனதுனா சுச்ச தட் னா எல்லா ரெடி ஆயிருது உடல் உழைப்பு கம்மி உக்காந்து வேல செய்ற மாதிரி இருக்கு அதனால சாப்பாடு பாத்தீங்கன்னா அரிசி சாதந்தா எல்லாமே குக்கர்ல வச்சு வடிக்காம கஞ்சி கஞ்சி வடிக்காம அப்டியே சாதத்தோடையே வந்து சாப்பறதுனாலயே நெறைய பேத்துக்கு நெறைய நோய்கள் வருது இன்னு அதனாலயே இப்ப எல்லா மக்கள் எல்லா பாத்தீங்கன்னா வேவறோ தெரிய தெரிய காசு ஆஸ்பிட்டலுக்கு நம்ம சம்பாரிச்சு ஹாஸ்பிட்டல்கு குடுக்குறதுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னையெல்லா பணக்கார வீட்லதா காலையில டிபனு நை ட்டு டிபனு மதியம் மட்டுதா சாப்பாடு அப்டின்ற மாரி இப்ப பாமர மக்கள் கூட அந்த உணவு பழக்க த்துக்கு வர்றாங்க ஏனா அ அதா இந்த ப பல நோய்கள் வர்றதுக்கு காரணமா இருக்கு அதே மாரி அந்த காலத்துல வந்து மக்கள் வந்து இயற்கை உரங்கள் தா யூஸ் பண்ணாங்க அதனால உணவுகள்ல எந்த ஒரு இதுவு இல்ல இப்ப எல்லாத்துக்குமே கெமிக்கல் ஒரோ தா எல்லாமே கெமிக்கல்லயே ரெடி பண்றதுனால மக்களுக்கு பாதிப்பு அதிகமாகுது அதனால பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு அவுங்க சாப்பாட்டுல வந்து நம்ம உணவு பழக்கத்த மாத்தணுன்னு சொல்லி ட்டு எல்லா இப்ப ராகி சிறுதானியங்கள் வரகு சாம இந்த மாரி சாப்பாடு சாப்பாடு கம்மியா அ சாப்பாட்டுக்கு மாறிட்டாங்க அதே மாரி பாத்தீங்கன்னா சாப்பாடு கம்மியா எடுத் த்துக்கிட்டு ஆ காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கறாங்க இப்பே எல்லா அ பழைய வாழ்க்கை முறைக்கு மக்கள் திரும்பிகிட்டு இருக்காங்க சாப்பாட்டுல இருந்து எல்லாத்லயுமே இதுனாலேயே மக்கள் வந்து ரொம்ப பயப்பறாங்க ஓ இ நீங்க சொல்ற மாரி இந்த சாப்பாடு ஒரு சாப்பாடுன்றது ஒரு சின்ன விஷயோந்தா அந்த ஒரு சின்ன விஷயத்னால மக்கள் பாதிப்படைறது நெறைய ஏ ஒடம்பு விசய இப்ப பாத்தீங்ன்னா நெறைய பேத்துக்கு அந்த காலத்துல எல்லா கல்யாண ஆட ஆன உடனேயே வந்து கொழந்தைங்க இருந்துது ஹ இப்ப எல்லா பாத்தீங்ன்னா சாப்பாடு உணவு பழ க்க முறையே ஹா ஒரு ஹா கொழந்தலன்னு ஹாஸ்பிட்டல் போனா கூட இந்த நீங்க எண்ணெயில பொறிக்கிறது சாப்டாதீங்க ம் மத்தபடி சாப்பாடு கம்மியா சாப்டுங்க காய் எடுத்துக்கோங்க அ உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்டணுங்க போது இந்த சிறுதானியங்கள்ல க்கு அந்த ஸ்நாக்ஸ் சாப்டுங்க ஈவினிங் வந்து பழங்கள் அதிகமா எடுத்துக்கங்க கொண்ட கடலை இது மாதிரி ஆ தாவர உண ஆ இந்த மாதிரி இயற்கையா என்ன கிடைக்குதோ அதுதா எடுத்துக்க சொல்றாங்க சாப்பாட்ல கூட அவுங்க அப்டிதா சொல்றாங்க அப்டிங்கும் போது நம்ம மக்கள்லா எல்லாமே கெமிக்கல்ல இருந்து நம்ம கெமிக்கல்ல கிடை கிறதுனால இயற்கையா என்ன கெடைக்கிதோ அத நம்ம எவ்ளோக்கு எவ்ளோ எடுத்துக்றோமோ நம்மளுக்கு ஒடம்புல ஆரோக்கியமும் கூட நம்ம நோய் இல்லாம வாழலா நம்ம சம்பாரிச்சு காச கொண்டு போயி ஹாஸ்பிட்டலுக்கு குடுக்குறதுக்கு நம்ம உணவு பழக்க முறைகளை மாத்திக்கிட்டு நாமளே நம்ம ஒடம்ப பாத்துக்கிட்டோனா நம்மளுக்கு நல்லது அந்த ஹாஸ்பிட் ட்டல் போய் நம்ம ஒடம்பு வேதனைய அனுபவிக்கிறதுக்குங்க ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப பாதுகாப்பா விழிப்புணர்வோட இருக்கறது நல்லது தானேங்க
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்டு தா சாப்பா அதாவது உணவே மருந்துன்னு அந்த காலத்துல சொல்லிருக்காங்க அந்த காலத்துல கரெக்டா வந்து அதாவது நம்ம ஒடம்புக்கு எந்தெந்த பொருள் எந்தெந்த சத்து குடுகுனு அவுங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க அதனாலதா அவுங்க வந்து வெள்ளை அரிசி அதிகமா சேத்தி க்காம ராகி களி கம்பு களி சோளக்களி அந்த மாரி ஃபுல்லா அந்த சிறுதானியங்கள் நீங்க சொன்ன மாரி சிறுதானிய களி அப்றோ கீரை வகைகள் பருப்பு எல்லாமே அவுங்க தோட்டத்திலேயே விளைய வச்சிருவாங்க நீ செயற்கை உரம் சொன்னீங்க அது கரெக் ட்டு தா அவுங்கல்லா மாடு எல்லா நெறைய வச்சிருப்பாங்க அந்த உரத்தையே எடுத்து போட்டு இயற்கை உரத்த போட்டு விளை வச்சு அதை சாப்ட்டாங்க அப்ப எந்த நோய் நொடி இல்லைங்க அதிகமா அப்பல்லா நோயே வராது வந்தா அம்ம அந்த மார்தா வரூ அதும் பிற்காலத்துல மருந்து கண்டுபிடிச்சு அதுக்கு தடுப் பு ஊசி போட்டாங்க ஆனா இந்த சாப்பாடு இது வர நோய்கு கார்னோ நம்ம உணவு பழக்க வழக்கம்மு உணவு முறை மாறிடுச்சு சாப்பாடு கூற செயற்கை உரத்துனாலதா அதிகமா சீக்கிரமா அதாவது நெல்லேல்லா முதல்ல ஆறு மாசத்துல விளையிறது நெல்லல்லா இப்ப ஒரு மாசோ ரெண் ண்டு மாசோ மூணு மாசோ நெல் விளைச்சல் சீக்கிரம் வந்துர்து அதே மாரி இந்த பிராய்லர் கோழி நம்மள நாட்டு கோழி வளத்துனா ஒரு கோழி எப்டி இருந்தாலு நம்ம சாப்பிட்டுறக்கு ஒரு ஆறு மாசோ எட்டு மாசோ அந்த மாரி ஆயிரு அப்பதா குஞ்சு பெருசாகி அந்த கறிய சாப்டுவோ இப்பல்லா இவிங்க ரெண்டே மாசத்ல கோழி வந்துடுது ரெண்ர கிலா மூணு கிலா அந்த மாரி வந்ச்சா அத நம்ம சாப்டம் போது அது ஃபுல்லா மருந்து அத சாப்டம் போது நம்மளுக்கு சத்து கிடைக்குதோ இல்லியோ அதனால நெறைய கெடுதல் கிடைக்குங்க அப்ப அப்ப இப்ப வந்து நோய்கள் எல்லாம் ரொம்ப ஜாஸ்திய சின்ன சின்ன குழந்தைளுக்கே ஒபிசிட்டிங்கிற மாதிரி ஒடம்பு ரொம்ப வந்துடுது அப்புற நீங்க சொல்ற மாரி நெறைய பேர்த்துக்கு குழந்தை இல்லாத பிரச்சனை நெறைய வந்திருக்குங்க அதுதா இப் இப்ப இருக்கிற மெயின் பிரச்சனையே அதுதா ஏனா நம்ம சரியான உணவு பழக்க மழக்கம் இல்லாதனால அந்த உடம்பு வந்து நமக்கு ஆரோக்கியமா இல்லாம கெட்டு போறனால குழந்தை கெடைக்கிற லேட் ஆகுது அப்ப நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போம்போது இப்ப வந்து அதே அதிக செலவு பண்ணிதா குழந்தை கெடைக்கிற மாரி ஆயிருது அப்பவு நம்ம எல்லாமே சாப்ட்டுதா ஆகணு இப்ப நீங்க சொன்னமர் சாப்பாடு சாப்பிட சொல்றாங்க பழங்கள் இதே வந்து நம்ம முதலே ஆரம்பத்திலருந்தே நம்ம எல்லா மே கரெக்ட்டா சாப்பிட்டு நம்ம குழந்தைகளுக்கு என்னென்ன குடுத்தா என்னென்ன ஆரோக்கியனு எல்லா பேரண்ட்டுக்கு ஓரளவுக்கு தெரியு அப்ப நம்ம வந்து இந்த பாஸ்ட்புட் இதெல்லா எது வாங்கி தராம இயற்கையாவே வீட்ல நம்ம நம்ம என்னென்ன இதெல்லா கெடைக்குதோ அத வச்சு செஞ்சு ஸ்நாக்ஸ் மார் செஞ்சு சிறுதானியத்துல ஸ்நாக்ஸு சப்பாத்தி இந்த மாரி அளவ சாப்பாடு கொஞ்சமா குடுத்து காய்கறிகள் நெறைய குடுத்து அவுங்களுக்கு கொஞ்ச பஸ்டு கொஞ்ச கஷ் டமா இருக்கு கொஞ்ச பழக்கப்படுத்திட்டம்னா அது அப்டி போக போக அவுங்க எப்பவுமே அதேமார் சாப் டு ஒடம்பு ஆரோக்கியமா இருக்கு அத மாரி நாம அத ஃபாலோ பண்ணா மட்டுந்தாங்க நீங்க சொன்னா மாரி எந்த நோயு வராது ஆனா இப்ப வந்து நோய்க தா அதிகமா வந்துட்ருக்கு நம்ம சாப்பாட்ல கண்டிப்பா அந்த பழைய காலத்து முறை மாரி அடுப்புல செய்யற்க்கே இந்த காலத்துல வந்து செய்ய முடியாதுங்கிறங்கிற கிராம சைடு இருக்கிறவங்க வேணா செய்யலா இப்ப எல்லாருமே அவசர வாழ்க்கையாய்டுச்சு அடுப்பில எல்லா‌ விறகல்லா வச்சு செஞ்சா இப்ப பொல்யூஷன் வேற அடுப்புல செய்யக்கூடாதுன் வந் இருக்கு ஏற்கனவே ஃபுல்ல பொலியூஸ்னால பூர பிரச்சன அப்ப நம்ம அடுப்புல செய்ய முடியாது கேஸ்ல செய்யலா கேஸ்லே மண் சட்டி வச்சு செய்யலாங் தே அதுவு செய்யலா கொஞ்ச குக்கர ரொம்ப யூஸ் பண்ணாம ஓரளவுக்கு அரிசி நீங்க வடிச்சு அ மண் சட்டிய யூஸ் பண்லா அது பண் இப்பலா கேஸ்ல வெக்கிறாங்க மண்சட்டியு நானே வெச்சிருக்கங்க சாம்பாரு இதெல்லா நா வந்து மண் சட்டில தா வெப்பே அது கொஞ்ச ம்ம நீங்க பழகிட்டீங்னா அது நல்லா செய்ய ஆரம்பிச்சிர்லா நீங்க மண்சட்டி வெச்சிர்க்கீங்ளா
ஆ இல்லங்க மண் சட்டியெலா இல்ல குக்கர்லயே அளவா சாப்பாடு வெடிச்சு இது அடுப்புலயே கேஸ் அடுப்புலயே குக்கர்ல வெக்காம வடிச்சு சாப்ட்டுக்கலாங்க இனிக் பொறந்த கொழந்தைகளுக்குமே அப்பிடிதா குடுத்து பழக்கணு சரிங்க டைம் ஆயிருச்சு நாளக்கி கூப்பர்றேங்க
ம் செரிங்க
ஆ